ஆஹ் சொல்லுமா எப்படிருக்க ஆஹ் நல்லா இருக் இப்ப நல்லா இருக்கேன் என்ன திடீர்னு காலு எங்க ஞாபகம் எல்லாம் வருதா உங்களுக்கு உம் சேரி சேரி நல்லா இருக்
நல்லா இருக்கேங்க எல்லா நல்லா இருக்காங்கம்மா சாப் ப்டீங்களா
ஆஹ் சாப்டேன் சாப்டேன்மா
சேரி சேரிங்க கூப்ட எடுக்கவே இல்ல
இல்லமா அது என்னன்னு தெரில ஆஹ் கால் அட்டன் பண்ற மாரியே வரல
செரி செரிங்க இது ஃபுல்லா ரிங் ங்காயி கட்டாயிடுச்சு
ஆஹ் ஓ
நான் அதுதான் என்ன பிஸியா இருக்கீங்க போலன்னு நெனச்சேன்
இல்ல இல்ல அப்படில்லா ஒண்ணும் இல்ல இந்த நேரத்துக்கு யாரும் பிஸி கெடையாது எல்லாம் சும்மாதான் இருப்பாங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சநேரம் ஆமா சாப்பிட்டுட்டு ஒரு லிட்டர் நாப் எடுக்கற டைமு
ஆஹ்
அப்படி இந்த பசங்க இருந்தாங்கன்னா அதுவும் முடியாது அவங்க இத குடு அத குடு எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும்
ஆமா ஆமா
சாப்பிட்டு முடிச்ச ஒருமணி நேரத்துல எப்படி தான் ஜீரணம் பண்ணிறாங்கன்னு தெரியல
அவங்க சின்ன பசங்க இல்லமா ம்
பிஸ்கெட் வேணும் அஹ் சிப்ஸ் வேணும் அது ஏதாவது வந்து நோண்டி எழுப்பி விட்டுறாங்க எப்படா இவங்களுக்கு ஆமா எப்படா இவங்களுக்கு ஸ்கூல் ஒப் நா வண்ட்ருக்கே
ஐயோ எல்லாமே அதுக்காகதா எங்க டேட்ட மாத்தி மாத்தி போட்டு இன்னு கொஞ்ச ஒரு வார வுட்டு இழுத்துருவாங்களோன்னு பயமா இருக்கு
ஆமா எப்டியு வந்து ஃபர்ஸ்ட்டு வீட்ல இருக்காது போன வருஷமு அப்டிதா பண்ணாங்க அங்க வெயில்லாம் அதிகமா இருக்கு
ஆமா ஆமா
ரெண்டு நாள் ரெண்டு நாள் தள்ளி போட்டாங்க போன வாரமு
இங்கல்லா மழ
அ அப்டியா செரி செரி ஆமா ஆஹ் நெறைய த்துல வந் தமிழ் அதாவது நம்ம ஊர விட்டுட்டு மத்த ஊர்லல்லா எங்க எங்கேயோ மழ வருது
ஆமா ஆமா எந்த டைம்ல மழ வரும்னே தெரியலமா உம் திடீர்னு வந்துருது அது இந்த துணிய எடுத்துட்டு வரலன்னா எல்லாம் நனஞ்சிருக்கு
அப்டியா செரி செரி செரி
கட்டிட்டு போன துணி எல்லாத்தயு காய போட்டேனா ஆஹ் சரி இந்த பக்கத் த்துல தட்டி கன்ஸ்ட்ரக்சன் ஒர்க் போயிட்ருக் ட்டு ஆஹ் சர் ரி அத இடிச்சிட்டு இருந்தாங்களா சரி டஸ்ட் ஆயிடுன்னு எடுத்துட்டு வரலான்னு நா வெளியில போய் எடுத்துட்டு வந்த மழ
ஓஹ் ஹா ஹா
ம் ஐயோ ரொம்ப டஸ்ட் டிஸ்டபன்ஸ்ம்மா தட்டிட்டே இருக்காங்களா நம்மளுக்கு பாப்பா இல்லன்னா தெரிஞ்சுக்காது ஆஹ் அங்க பின்னாடி ரூம தட்டிட்டே இருக்காங்களே இவ இருக்கும்போது இவளுக்கு ஒரு சின்ன சவுண்ட் வந்தா எந்திரிச்சுக்குவா
ஆஹ்
அது அவள வெச்சுட்டு நம்மளுக்கு கஷ்டோ அது ரொம்ப தட்டு நம்மளு கொஞ்ச நேரோ ரெஸ்ட் எடுக்கலாங்கிறக்கு முடியறது இல்ல
உம் இப்ப லீவுதான உங்க அம்மா வீட்டுக்கு போயிட வேண்டியத் ப்பன்னா
அதா போலம்மா இவருக்கு வேல சமச்சு குடுக்கணு அத்த ஊர் போயிட்டாங்களா
சரி சரி சரி ஆஹ் ஆஹ்
அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க
செரி செரி
ஆஹ் அவங்க வந்துட்டா இவருக்கு சமச்சி குடுத் அக்கா நம்ம நாலு நாளு போலா
ஆனா ஒண்ணு காலியா இருக்குற நெலத்துல வீடு கட்டுனா ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல இருக்குற வீட்ட இடிச்சு கட்டுறது ரொம்ப பெரிய
அதுதாங்க
எங்களுக்கு தெரியலயே அப்டிதான்
ஆமாமா
பழைய வீடு
செரிங்க
பழைய வீட்ட இடிச்சு அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அதுக்கப்பறம் தான் அ மேல வந்து வீடு கட்டுறாங்க நானும் பாக்குறேன் ஆமா நானும் பாக்குறேன் இப்ப கிட்ட கட்டு அப்ப கட்டு டிக்கிற மிஷ இதுல வந்து ஜேசிவியா டிப்பாங்க அது அ இப்டி இதமமா மழ மேல ஏறி போய் நிற மாரி றது எனக்கு அத பாக்கபோதல்லாம் பயம் எங்க அது ஜே சிபி உருண்டு வந்துருமோ
அதுதமா ரெண்டு இரெண்டு வேல இல்லங்களா இது
ஆமா அந்த சின்ன இடத்தையும் அந்த இந்த ஜேசிபிய கொண்டு இடிக்கிறானுங்க பாரு எப்டிதான் இடிக்கரனுக அது இடு ச்சிடு எல்லா கொண்டு போய்ட்டுட்டு இப்ப கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பாத்தேன் ஆனா இப்ப அதுக்கு கட்டிட்டாங்க இப்ப அந்த பக்கம் போனே ன்ன நல்ல அழகான ஒரு வீடு கட்டிருக்காங்க ஆமா ஆனா ஆ ல்லாம் பாவும் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் காரணங்கள விட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் ரொம்ப பம்
ஆ ஆமா ஆமா
அஓடி
அதுதான் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு கொழந்தைங்களை வச்சுட்டு நம்மளும் ஒரு கொஞ்சம் நேரம் தூங்கும்போதான் நம்ம தூங்க முடியும் தூங்கல ஆனா இந்த சத்த கேட்டுட்டு எங்க தூங்குறது
ம் ம் ம் பாவம் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணு என்ன பண்றது
பண்றது அத நம்ம வீட்டு முன்னாடி எல்லாம் கழுவி விடனும் ம் டெஸ்ட்டாயிருக்குராது என்ன பண்ண சரியான வேல வீட்டு வேல கூட இதோட சேர்த்து
இல்ல அண்ணி இப்ப எப்டி இருக்கிறாங்க
ஆ இப்ப கொஞ்சம் பரவாயில்லாம அது பரவாலானா கட்டுக்குது அக்கா கொஞ்சம் நாலு நாள் வர சொன்னாங்க ஆ ஸ்கூல் ஆரம்ப முச்சிட்டா வரமாட்டீங்கா இப்ப வர சொன்னாங்க அப்டின்னுட்டு அங்க போனாங்க நான் செரி ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாலு நாள் நம்ம போகலா அப்டின்னு பாத்தேன் ஊருக்கு
ம்
இப்போல அவங்க போறதாயிச்சா சரி போனா இவருக்கு சமைச்சு குடுக்கணும் வேலக்கு அப்டின்ட்டு இருந்துட்டமா
ம் ம்ம்
ம் ஸ்கூல்ல போய் யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு வரணுமா ம் நாளைக்கு போலாம் அப்டின்னாங்க அதுக்கப்பறம் நாளைக்கு கவுர்மெண்ட் லீவு
நா நாளைக்கு வாங்கி எப்பப்ப தெக்க கொடுப்பான்
கொடுத்தத்துருக்குமா தைச்சு கொடுக்க கிராங்க்ஸ்கூல்லயே
செரி செரி ஓகே ஓகே அப்டினா பரவால ஒரு சில ஸ்கூல்லல்லாம் வந்து கையில கொடுத்துருவாங்க நீங்களே போய் தைச்சுகோங்க இதான் பேட்டன் இதான் மாடனு
மாடல்ன்னு அவங்க அவங்க டெய்லரே இருக்காங்க இல்லங்களா ஆ
அது இருந்த தான் பெஸ்ட் அது இருந்தாதான் பெஸ்ட் அது வீட்டு கொடுத்துட்ட நாம டெய்லர தேடி அலய வேண்டியதா இரு உமா அது வந்து அது வித்தியாசமான யூனிஃபார்மு சுடிதாரு இது பீனோ ஃபார்ம் என்னென்னமோ போடுறாங்க அது மாரி தைக்கணுன்னா ஏதோ அஹ் டெய்லர்களுக்கு சரியா வரமாட்டேங்கு ஆ ஒரு சில டெய்லர் நல்லா தப் க்கிறா ஒரு சில டெய்லர் நல்லாவே
அதுதா அது நல்லா இல்லனே இவங்கள் கூட இருக்க முடியாது நம்ம இங்க பேசுற பேச்சு கேட்டுக்க முடியாது அது அப்படி இது லூஸ் இது டைட்டுன்ட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறதுக் உள்ள நம்மளுக்கு டயர்டு
ம் ம்
ப்ப ஒன்னாந் தேதி ஆகு ஸ்கூலுக்கு போவாங்கங்கற மாதிரி ஆயிடுச்சு
அதுக்கப்றோ யோசிப்போ ஐயோ எப்படா லீவ் குடுப்பாங்க இந்த வேல காலையில எந்திரிக்கணு காலையில எந்திரிக்கணு டிஃபன் பண்ணணு லன்ச் பண்ணணு
ஆமாம்மா இவங்க ஸ்கூலுக்கு போனா காலைல எந்திரிச்சி செய்யறோ இப்ப வீட்ல இருந்தா எப்ப பாத்தாலு கிச்சன்லயே இருந்த மாதிரி அது வேணு இது வேணு அப்டின்ட்டு ஆள்
அது தூங்கி எந்திக்கிறது வேற லேட் த்து
ஆ ஐயோ காலைல எந்திரிக்க வைக்கிறதுக்குள்ள பிரஷ்
ஆமா அது லேட்டு லேட்டு அதுக்கப்புறோ நம்மளுடய லன்ச்சு லேட்டாகு
ஐயோ அதுங்க சாப்ட்டு நம்ம சாப்புடுறதுக்கே லேட்டு ரொம்ப கஷ்டோ
ஆமா சரி நீ எப்போ வர வீட்டுக்கு
வீட்டுக்கு வரமா ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரேன்னு நெனச்சே எங்க இந்த யூனிஃப் எஃப் எம் வாங்கிட்டு வந்து வச்சிட்டு கண்டிப் இப்ப வரே
வேண்ணா கூப்ட்டு வா பசங்கள கூப்ட்டு எங்கயு போலியா
போய் வந்துட்டே முன்னாடி போன ஸ்கூல் லீவ் வுட்ட ஆரம்பத்துல
ஆஹ் ஆமா ஆமா உன் ஹஸ்பண்டுக்கு லீவ் கடைக்க னால லீவு போயிட்டு வந்துட்டு இப்ப மறுபடியு லீவு கெடைக் க்கதா
இல்ல இல்லம்மா இவரு சேந்தாப்புல லீவ் போட முடியாது எதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு எடுக்க முட் உபயம் ஆயிடும் ல்லன
செரி செரி செரி செரி ஓஹோ அது உண்மதான் ஆமா ஆமா வீட்டுல ஆம்பல வேல இருந்தாதா செரி அது எல்லாரும் போயிட்டு வந்து றீங்க
ம்
தெரிஞ்ச உங்க அ அத்த எல்லாம் வீட்டுக்கு வரணுல கொஞ்சம் லேட் ஆக்குறீங்க
ஆ வரணும் வரணும்மா வரேன் கண்டிப்பா சொல்லிட்டே இருக்கேன் வரேன் வரேன்னு நீங்களும் வாங்க என்னையும் வரலன்ட்டு நீங்களும் வராம இருக்க ப்ப நீங்க
அப்டில்லாம் இல்ல நமக்கு வயசா போச்சு செரி நீங்க எல்லாம் அங்கங்க சுத்துரிங்க எப்டி இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்துட்டு போங்க நானும் வரேன் ஆந்த பக்கம் வந்துருந்தான் வரேன் நானு
ஆ கண்டிப்பா வாங்க ப்ப
அடிக்கடி போன் பண்ணு ஆ அடிக்கடி போன் பண்ணு ம் பெரிய பையன் வந்து இப்ப ஃபைனல் இயர் படிக்கிறாரு
சேரிங்க
அதுக்கப்பறம் இன்னொரு டிகிரி போடலாமா வேணாமானு தெரியல
வேலக்கு அனுப்பி விட்டுருங்க எதுக்கு திரும்பி படிக்க வைக்க ருக்கிறீங்க
அது தெரியல அவரு படிக்கிறேன்றாரு நான வந்து அவன் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தா படி ப்பா இல்ல முடியாதுன்னா வேண்டாம் எதுக்கு அப்டின்னு சொல்லி அ
செரி செரிங்க அவங்க இஷ்டத்துக்குதான் இப்ப விட வேண்டியதா இருக்கு ம்
ம் எம் சின்னவன் கூட படிச்சுட்டு இருக்காரு
ஓ செரிங்கமா
ஆமா அவனுக்கு அதாவது அவனுக்கு ஸ்கூல் இருக்கும் போது அவனுக்கு காலேஜ் இருந்தது இப்பதான் லீவ் கெடைச்சிருக்கு அடுத்த மாசம் பத்துதா எங்கயாவது போயிட்டு வரணும்
உங்களுக்கு எப்டியோ வேலை முடிஞ்ச்சு பசங்க எல்லாம் படிப்பு முடிக்க போறாங்க உம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாங்க இப்பதான் முதல் தொடக்கம்
ஹ ஸ்கூல் ஒர்க ஸ்டார்ட் பண்றீங்க பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க உம்
ஒரு வழியாயிடுவோம் அஹ
பாரு பசங்க எல்லாம் வெளியில அனுப்பாத ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கு இருக்குதுன்னு சொல்ற வீட்டு பக்கத்துல விளையாட கிளையாட போய் ஆமா கொஞ்சம் பாத்து பத்திரமா வச்சுக்கோ பசங்க விளையாட போய் அதுங்க கல்லு மண்ணு ஏதாவது
அதுதா ம் அது தமா வீட்டுக்கு அதான் இந்த லீவ் டைம்லயும் இப்படி செய்யறதுனால கெழந்தைங்க விளையாடுறதுக்கு முடியறதுல்ல
உம்
பாவம் வீட்டுக்குள்ளேயே இருக்குணும்
உம் உம் செரி செரி
என்ன பண்றது
செரிமா
அஹ் சரிம்மா கண்டிப்பா கூப்பிறேன் நீங்களும் வாங்க சரிம்மா
செரி வைக்கிறேன்
செரிம்மா